ஹலோ
ஹலோ
உம் சொல்லு
ஆ கேக்குதுங்ளா தெளிவா கேக்குதா எ வாய்ஸு
எப்டி
ஓகே ஓகே ஓகே என்ன பண்றிங்க
சும்மா வொ வொர்க்கு சும்மா ஒரு பிளவுஸ்க்கு ஒ ஒர்க் போட்டுட்ருக்கே நாளைக்கு சண்டே தானே அதனால வீட்ல கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் டைம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சும்மா
உஹ
பசங்களா இப்பதான் சாப்பிட்டு படுத்தாங்க என்னாப்பா
டெய்லரிங் வொர்க் மாரி பண்ணுவீங்களா இந்த மாதிரி
இல்ல ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் இருக்கு இல்ல
ஆமா அந்த டிசைன் பண்றதா
ஆ டிசைன் பண்றது சும்மா டைம் பாஸ் பண்றே என்னோட பிளவுஸுக்கு ஆமா ஸ்டோன்ஸ் பீட்ஸ் அதெல்லாம் கொடுத்து என்னோட பிளவுஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன்
ஓகே ஓகே அத ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி பண்ணுவீங்க போல ஒரு இன்கம் வரும்ல
கத்துக்கிட்ட அதனால நா வந்து என்னோடதுக்கு ப ஃபர்ஸ்ட் போட்டு பழகிக்லா ஏன கஸ்டமர்னும் போது அவுங்க வந்து எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடுவங்க அதனால என்துல போட்டு மொதல்ல கத்துகிட்டு அப்பறமா பண்லானு இருக்கறண்டி வேற ஒன்னு இல்ல
சரி சரி சரி ஃபஸ்ட் உங்ளுது உங்ளுது போட்டு ட்ரைல் பாருங்க அதுக்கப்புற உங்க ஃபிரண்ட்ஸு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கூப்ட்டு ம்
ம்
யூட்யூப் பாத்து கத்துகிட்டிங்ளா ஏதாச்சு கிளாஸ் போனிங்ளா ஆ அது டாப் இல்ல எ நீங்க யூடியூப் பாத்து கத்துகிட்டிங்ளா
இல்ல இல்லடி இல்லடி நா நா கிளாஸ் போன இங்க ஒரு பொண்ணு கிட்ட கிளாஸ் போனா ஆமா ஐயாயிர ம் பணங்கட்டி கிளாஸ் போன வீட் லயே இருக்கற இவுறு வெளில வேலைக்கு எங்கேமே என்ன போன்லா சொன்னது கெடையா போவ விடல நீ ஃபேமிலிய பாத்துட்டு வீட்லயே இருந்து தாலே போதோ வெளிலெல்லாப் போய் கஷ்டப்பட தேவ இல்ல நீ வீட்டு வேலயே உனக்கு பொழுதுக்கோ கரெக்ட்டா இருக்குலமா வேணா நீ போ வேண்டா அப்டின்னு பிறகு நா எனக்கு பசங்கள அமுச்சுட்டு பிறகு எனக்கு வேல இல்லல அதனால வந்து செரி கொஞ்சோ நம்ம கத்துக்குலா கொஞ்சோ டைம் பாஸ் அப்பறோண்டா அப்டின்ட்டு இது பண்ணிட்டு இருக்க இப்ப நம்ம டாஸ்க்னா டாஸ்க் பத்தி தா பேசணுமா இல்ல எது வேனாலோ பேசலாமா ஏனா இதா என் ஃபஷ்ட் டைம் அதனால தா
இல்ல இல்ல எது வேணா பேசலா உ உ
அப்டீங்களா இல்ல இல்ல இல்ல மொதக்கால் உங்களுக்கு முன்னாடி வந்தாங்கள்ள அவங்கதா ஃபுட்ட பத்தி நம்ம பேசலா அப்டி அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அந்தமா அந்த மாரி இருக்குமோ டாஸ்குனு தா உங்க கேட்
இல்ல இல்ல நீங் நீங்க என் என்னனா ரெண்டு பேரு ஈக்குவலா பேசுனோ நா பாதினேர பேசுனோ நீங்க பதினேர பேசுனோ நா ரொம்ப அதிகமா பேச கூடாது நீங்க ரொம் இப்ப அதிகோ பேசக்கூடாது
ஓ சமமா பேசினா நமக்கு ஒரு அதான அமவுண்ட் கெடைக்கோ இது எவ்ளோ நாள் பணி வந்து து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க
நான் வந்து ஒரு ஆறு மாசோ இருக்கோ
அப்டீங்களா நா இப்ப இப்பதா இப்பதா ஃபர்ஸ்ட்டு
ஆ உங்குளுக் யாரு கை இந்த இதோட பத்தி இது யாரு சொல்லித்தரலயா உங்குளுக்கு நெறய விஷயோ இருக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள பிரேக் பண்றீங்க நா உ சொல்றே
அ அ அப்டியா சரி டி சரி டி உன்ன மாரியேதா எ தம்பியு தம்பியு அந்த மாரி அதா எதோ பண்ணிட்டு இருக்கிறா அவுங்க தா சொல்லிந்தாங்க அந்த மாரிலா பேசலா இந்த மாரிலா வீட்ல இருக்குக்கா அப்டீனு நா இன்னோ அவுங்கள்ட்ட நேரடியா பேசல இதெல்லா இது பண்ணி குடுத்தாங்க அதனால நா பேசுனுது மட்டுதாக்கா அப்டீனு சொன்னாங்க நான் இன்ன அவுங்குளுக்கு கால் பண்ணி எதுவு கேக் போல அதனால தா எனக்கு கொஞ்சோ பயமா இருக்கு ஃபஸ்ட் ஃப்ர்ஸ்ட் டைம் நா அந்த அளவுக்கு நா வீ வீட்டுக்கு பேசுவ அவ்ளோதா மத்த படிலா வேற எங்கேயு கால் அனா விஷயமாலா காலே போகாது எனக்கு
சரி சரி சரி ஓகே ஒன்னும் பிரச்சன இல்ல இது ஈஸி தா உங்களுக்கு சொல்லி தர
ம் சரிப் ப்பா சரிப்பா வாட்ஸ்அப் கால் கூட வாங்கப்ப
நா உங்களுக்கு சொல்ற
ம் சரி டி சரி டி ம் நாளைக்கு என்ன நாளைக்கு சண்டே நாளைக்கு எங்கயாது வெளில அழச்சிட்டு போவாறா என்னன்னு தெரியல பசங்க கூப்பிட்டா ரொம்ப கம்பல் பண்ணா வெளில போவோம் வெளில ஃபுட்டு லா எதும் நாங்க அனாவிஷ்யமா எதுவு சாப்புட்றது கெடையாது எதா இருந்தாலும் வீட்ல நா வாங்கிட்டு வந்து குடுக்குறே வீட் ட்ல சமச்சி சாப்ட்டுக்கோ அப்டின்னு தா சொல்லவாரு எங்க எங்களோடையதே இதா வெளியே வெளி ஃபுட்டுனு போனாலே நாங்க எங்களுக்கு எத இது பண்ணி சாப்பிடணும்னு கூட இது பண்ணும் ஏன்னா எது ஹெல்தியானது எது எப்டின்னு எங்ளுக்கு சரியா இது பண்ண முடியாது ஏன்னா பிரிட்ஜில வச்சுக்கொட இது பண்ணுவாங்க குடுப்பாங்க அதனால வந்து நாங்க ஆமா எத்தன நாள் ஆச்சோ எதுவோ நம்மளுக்கு தெரியாது இப்ப நம்பன்னா இத்தன்னாளாச்சி இதுக்கு மேலே இத சாப்டக்கூடாதுனு தூக்கிப்போடுவோ அவங்க என்ன பண்ணுவாங்க விற்பன அவங்க செய்ணும் அவங்க சேல்ஸ் ஆக்கணும் அவங்க அவங்களுக்கு என்ன மத்தவங்க ஹெல்த்த பத்தி தி அவுங்ளுக்கு என்ன மனசாட்சி உள்ளவங்க அந்த மாரி நடந்துக்க மாட்டாங்கல்ல அதனாலயே நாங்க வெளில எந்த ஃபுட்டுமே அவாய்டு கண்டிப்பா கண்டிப்பா நெறையா இருக்குது ம் நாங்க ஒ ஒரு டைமு ம் எங்க வீட்டுக்காரு பர்த்டேன்னு நெனைக்கிறே வெட்டிங் டேவே பர்த்டேவே தெர்ல ஹோட்டலுக்கு அழச்சிட்டு போனாரு ரொம்ப நாள் ஆச்சு பசங்கள அழச்சிட்டு போவும்ன்ட்டு போனாரு இந்த நம்பர் இந்த கம்பி மாரி இருக்கும் பாருங்க பாத்திர தேய்க்ற இது மாரி தம்பி சாப்டுட்டு இருக்க அந்த ஃபுட்டுல அந்த ஃபு ஃபுட்டுல அது தம்பி ஃபுட்டுல இருக்குது சாப்பாட்ல
அச்சச்சோ
ஆ அது சாப்பாட்டுல இருந்தோனே தம்பி அத மென்னு சாப்பிடும் போது அது வாயில இருந்துட்டு எடு அம்மா என்னமோ இருக்குமான்ட்டு எடுக்கறான் அந்த மாரி இருக்குது அது எ எங்களுக்கு பாத்து ஒண்ணுமே ரொம்ப எங்களுக்கு இதா போயிடுச்சு அப்பறமா ஃபுட்டு இத இது பண்ணி கூப்ட்டு என்ன இதுன்னு கேட்டா சாரி சார் சாரி சார் இது ஏதோ இதா எப்டி வந்துச்சுன்னு நீங்க யூஸ் பண்ணாத எப்டி சார் ஃபுட்டுல வந்திருக்கோன்னு சொல்லி அப்புறம் ரொம்ப சத்தம் போட்டாரு அவங்க டிசிப்ளனா வே நாங்க ஃபுட்ட நாங்க எடுத்துறோ வேற சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வரோன்ட்டு வேற எடுத் எடுத்துட்டுவந்து வச்சாங்க நாங்க அதுல இருந்துட்டு அந்த கடைக்கு நாங்க போறதே கெடையாது அந்த ஹோட்டல்
புரியுது நா அது மாரி ஒரு சம்பவ ஆச்சு நா ஒரு கடையில ஜூஸ் குடிக்கலான்ட்டு ஒரு பேக்கரியில ரெகுலரா அங்கதா குடிச்சிட்ருப்பனா அங்க போயிட்டு அவரு ஜூஸ் குடு ஜூஸ் கேட்ருந்த அவங்க ஜூஸ் போட்டு வந்து குடுத்தாங்க ஜூஸ் நா பாட்டுக்கு குடிச்சிட்ருக்கே ஆ ஸ்ட்ரால வந்து என்னமோ டிஃப்ரெண்டா எதோ பட்டுற மாரி இருந்துச்சு எடுத்து பாத்தா நகோ எனக் க அப்டியே கொமட்டிட்டு வந்திருச்சி என்னா கர் கௌமெண்ட்டா இது இப்பிடி போட்டு வெச்சிருக்
ம் நானு அந்த மாரி ஸ்ட்டாவுலெல்லா குடிக் குடிக்கம் மோது என்னா செய்வனாக்கா நாங்க எப்போதோ வெளில போனாக்கா வாட்டர் பாட்டில்ல தண்ணீ எடுத்துட்டு போவே இல்லியா சப்போஸ் பக்கத்துல எ தண்ணீ இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்ட்ராவ எ இழுத்து மொதல்ல எட்ட வெளில விட்டுட்டுதா நா ஏனா நீங்க நீங்க வேணா பாருங்ளே அந்த ஸ்ட்ராவுலா யூஸ் பண்ணும் மோது அது து உள்ள மண்ணு இருக்கோ நீங்க கவுன்ச்சி பீங்கென்னான் தெர்ல நா நா வந்து மேக்ஸ்சிமோ நா புள்ளைங்களுக்கு அத குடுக்கவே மாட்டே வெளிலலாம்
இல்லே டா குடிச்சது எது பேப்பர் ஸ்ட்ராதா அது ஒரு பிரச்சனையே இல்லாத்தா அதுக்கப்பறோ அந்த கடக்காரர்கிட்ட போயி சொல்லி டே அந்த பக்கோவே அதுக்கப்பறோ போறதில்லே ஆ போனாலு வந்து ஜூஸ்லா குடிக்கறதில்லா எ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா சும்மா போயி இப்ப வந்துட்டு எதாது ஸ்நாக்ஸ் மோட்டு வாங்கி சாப்புட்டு வந்தரது
ம ஜூஸ் பழலோலா வாங்கிட்டு வந்தார்னா வீட்டலயே அடிச் சிருவோம்பா நானு நா வந்து மேக்ஸ்சிமா ஜூஸ்சா மா வெளில போயி குடிக்கிறது எதுன் கேட்டாக்க எளநீர் குடிப்போ அதுமே ஒரு ஒரு டைம் இது பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துவாரு வீட்டில நாங்க ஹோல் போட்டு நாங்க வீட் தா சாப்பிடுவோம் மேக்சிமம் நாங்க வெளியில வந்து எல்லாத்தயுமே அவாய்ட் பண்ணிடுவோ அவாய்ட் எப்படி சொல்லுது அ நூடுல்ஸ் அது இதுன்லா சொல்லி இப்போ பசங்கலாம் ரொம்ப ஆர்வம் எடுக்குதுங்களா அந்த மார் ளாம் கெடையவே கெடையாது எவ்வளவுதா அழுதாலு செரி வீட்டுலலாம் நூடுல்ஸே வராது நா மார்க்கெட் போயிட்டு நாங்க ஷா எங்கயாவது போயிட்டு வந்தோம்னா எங்களுக்கு அந்த மாரி ஃபுட்டுக்கலா வேலையே கெடையாது ம் அ அதா நாங்க சாப்டுட்டு இருக் ஆமாம்பா இதுங்கெல்லா ரொம்பக் கெஞ்சும் மா வாங்கிகுடுங்க அப்பா பிளீஸ்பா அப்படி இ்ப்படினு என் பொண்ணு ரொம்ப சுட்டியா இருப்பா.
ஓகே ஓகே.
வாங்கிக்குடுக்குறதே கெடையாது நாங்க எங்களுக்கா எங்களுக்கு என்னன்னாக்க அதுங்க வந்து ஆசைப்படுதுங்க டேஸ்டுக்காக அதுங்க கேக்குதுங்க ஆனா அதுகலுடைய ஹெல்த் நம்ப தானே நமக்கு தெரியு அதனால. நா அவாய்ட் பண்ணிடுவே அவரு நா. ஆஹ அது அழுறத பாத்துட்டு நானாவது வாங்கிக்குடுன்னு சொல்லுவே ஆனா அவர் எவ்வளோ அழுதாலு சரி நீ வாய மூடு அப்டின்னு வரு என்ன. அவரு இது பண்ண மாட்டாரு.
ஒரு சில விஷயத்தில வந்து நம்ம ஸ்டிக்டா இருந்துதா ஆகணு ஏன்னா. அது அவுக்கு புரியாது நம்ம புரிஞ்சு நம்ம புரிஞ்சவங்கதா அவங்கள புரிய வெச்சு கொண்டு வரணு
துலல்லாம் மழை தண்ணி வயல் வெளி அப்படி இப்படின்னு போயிடு இங்க அப்படி கெடையாது எல்லா இந்த டிஜ்ல தா ஓடு தண்ணிங்க எல்லா அதனால நம்மளுக்கு இங்க இருக்க போர்லயிருந்து. வர தண்ணி என்ன செய்யுன்னாக்கா நமக்கு அந்த டிஜ்ல்லா கலந்த மாரி தானே அப்புறோ எல்லா தண்ணியுமகீழ தானே போகுது அதனால நா என்ன செய்வே ஃபில்டர் தா ஃபில்டர் இது பண்ணாலுமே நா தண்ணிய காய்ச்சி தா குடுப்போ பசங்களுக்கு தண்ணில. காய்சி குடுத்தா தா எனக்கும் வந்து. ஒரு திருப்தியா இருக்கோ இல்லலைன்னா எனக்கு மனசுக்கு. இதே நம்ம வில்லேஜி சைடு எல்லா போனா நா எல்லா அந்த மாரி எல்லா பண்ண மாட்டே ஆனா மழ. மழ மழை டைமா இருக்குதா வில்லேஜ். டைமில அங்க அப்டி பண்ணுவோ ஆனா அங்க எனி டைம் நா தண்ணி சூடு பண்ணி தா பசங்களுக்கு ஆற வெச்சு குடுத்து அனுப்பு முடியாத ரொம்ப முடியாத கட்டத்துக்கு மட்டுதா நா. அது பண்ணுவோ. இந்த மாரிதா பண்றே நானு இப்டித்தா இருக்கணு மத்த. பேரன்ஸ்சும் இப்டிதா இருக்கும்னு நா ஆசைப்படுவே. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எனக்கு தெரியுரத நா சொல்லுவே அவ்ளோதா இப்ப என் தங். தங்கச்சியாருக்கட் டும் மத்த என் ஃப்ரண்ட்ஸ். ங்களா இருக்கட்டு நா இந்த மாரி தா நா கொடுக்குவே அந்த மாரி சொல்லுவே அந்த மாரி பண்ணுவ இப்படி பண்ணு அப்டின்னு சொல்லு.
புரியுது உஹம்.
எல்லா படுத்துட்டாங்க எங்க வீட்ல ஹே உஹம். என்னமா பேசிட்டு. ட்டுருக்க நீன்னு அப்டின்னு சொல்லி எல்லா படுத்துட்டாங்க. எனக்கும் கொஞ்சோ ஒர்க் இருக்கு அத கொஞ்சோ போட்டு. ட்டு இது பண்ணலாம்னு பாத்தே காதுல வெச்சுட்டே பேசுறதுனால எனக்கு கை ரெண்டு கையும் எனக்கு வேல செய்யணும்ல.
அந்த ஹெட்செட் போட்டுக்கலாம்ல நீங்க.
ம்ச் ஹெட்செட் போட்டுக்கலா எனக்கு அது கம்பர்டபுலா. புலா இல்லாத மாரி இருக்குதுப்பா எனக்கு காதுல்லா வலிக். லிக்கிற மாதிரி இருக்கு.
பட் இந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உம் இல்ல இந்த மாரி ஒர்க். பண்ணிட்டு, ஃபோன் பேசும்போதெல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சோ ஈஸியா இருக்கும்ல
அத்தா அத்தா அத்தான் சேரி நெக்ஸ்ட் டைம் அப்டி நா ட்ரை பண்றேன்டி நா அத்தான் சொல்றேன் அதிகமா போன்லா யூஸ் பண் மாட்டன்டி நீ வீட்டு்ல இருக்கற நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னுல்லாம் என் சிஸ்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்றா. அதனால வந்துட்டு இது ஒரு ஈஸியான ஒரு இதுதான் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ண உட்ட அவுங்க தா எல்லாம் பண்ணி உட்டாங்க ஹஹு அதனாலதான் செரி ஓகே பேசறதா எல்லாம் நல்லதா நல்லததானே இருக்குது எதுமே தெரியாத தெரிஞ்சிக்கலாங்ல அப்டிந்து இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது பேசுறதும் பழகுறதும் ஒரு பிரெண்ட்ஸ் ஒரு தம்பி கிடைச்சி ட்டாங்கல்ல. உம் இப்ப திருப்பூர்ல யாருன்னா இப்ப தம்பி இருக்கு இக்றாங்க அப்டின்னு சொல்ற மாரி ருக்கு ஒரு சொந்த மாரி தானே அவ்ளோதா வேற ஒண்னுல்ல ஆமா உம்
வை கூப்புரா உங்க க்கால உம் நா